ஹலோ ஹலோ
ஹலோ வணக்கம்
ஆஹ் ஆஹ் வணக்கம் தோழி எப் எப்டி இருக்கீங்க
என்ன பண்றீங்க சாப்டீங்களா
ஆஹ் சாப்டே தோழி இப்பத்தா இட்லி இட்லி சட்னி சாம்பார் வட நாலு சாப்பிட்டுட்டு நிம்மதியா உக்காந்துட்டு இருக்கோ மத்தியானத்துக்கு தா என்ன செய்யரதுன்னு தெரியல யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கே எதுனா ஒரு ஐடியா சொல்லுங்களே
இல்லனா என்ன செய்யறது ம் எனக்கே தெரியாது தோழி அம்மாதா எல்லாமே சமைப்பாங்க
அப்டி செரி செரிங்க அம்மா என்ன ஸ்பெஷலா செய்வாங்க ஒரு நாளைக்கி
சாம்பார் அதுக்கப்புற மதியானமா சாப்பாடு தக்காளித் தொக்கு சாயங்காலமா தோச
ஓ அந்த மாதிரி செய்வாங்களா ஆஹ்
ஆ
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் செரி செரி பரவாயில்லைங்களே கோதுமையில செஞ்சு சாப்பது வந்து நல்ல விஷய தா நல்ல ஒடம்புக்கு ஆரோக்கியோ அது ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்காது ஒரு நல்ல விஷியந்தா பரவால்ல ஒன் இந்த சாம்பார எங்க வீட்டுல என்ன இருக்கும்னா சாம்பார் இருக்கு அப்டில்லன்னா நான்வெஜ் ஒரு நாள் செய்வே கீரை கொழம்பு செய்வே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கொழம்பு செய்வே நைட்ல மட்டு டிஃபன் கம்பல்சரி சாதமே வைக்க மாட்டேன் ரிப்பீட் பண்ண மாட்டே ஒரு நாள் கார சேமியா செய்வே இன்னொரு நாள் உப்மா செய்வே இன்னொரு நாள் நைட்ல தோச கார சட்னி செய்வே இல்லனா வெங்காய சட்னி அரைப்பே அப்டி இல்லன்னா இட்லி அ அந்த பாம்பே சட்னி அந்த க கல்ல மாவு கொழம்பு தெரியமா உங்களுக்கு எப்டி செய்யறதுன்ட்டு ஹலோ தெரியாதுங்களா நா வேண சொல்றே சிம்பிள் தான்ப்பா ரொம்ப சிம்பிள் தா நீங்க அம்மா கிட்ட வேணா கேட்டு பாருங்க இத செஞ்சுட்டு நா சொல்றே அது நீங்க எப்டி செய்றதுன்னு அப்டியே சொல்லி சொல்லி வை ங்க ஒண்ணுல்ல கல்ல மாவு இருக்குலீங்களா ஃபேஸ் போடுறோல்ல அது என்ன பண்றோ ஒரு கை கல்ல மாவு எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு நல்லா கரைச்சு வச்சுக்கணு கரச்சி ஒரு பக்கோ வெச்சுக்கிட்டோ அதுல வந்து கொத்தமல்லி போட்டு வச்சுடுங்க நல்லா நசிக்கிட்டு புழுங்கிச்சு நல்லா கசக்கி வெச்சிடணு அதுல அதுக்கப்புறோ இந்த பக்கோ வந் து ஒரு கடாயில நல்லெண்ணெய் எண்ணெ எண்ணெ போட்டுட்டு கடுகு பட்ட லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்ட லவங்கம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோ போட்டுட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி இல்லைன்னா நாலு தக்காளி நல்லா அறிஞ்சி அதுல போட்டு நல்லா வதக்கணு அப்றோ வெங்காயோ மூணுமே போட் நா ஃபர்ஸ்ட்டு வெங்காயோ போட்டு வதக்கிட்டு அதுக்கப்றோ ரெண்டு தக்காளிய போட்டுடு நல்லா போட்டு நல்லா கா இது பண்ணுங்க நல்லா வதக்குங்க வதக்கும்போது வீட் ல வந்து காரப்பொடி அரைச்சு வெச்சிருப்போ போலிங்ளா மெளகாத்தூள் அது வந்து தனி மொளகாத்தூள் போட்டாலு ஓகே மொளகாத் தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள்ல கலந்த பொலகா பொடி போட்டாலு ஓகே நல்லாதா இருக்
ஓகே தோழி
டு நல்லா வதக்கணு வதக்கிட்டே இருக்கும் போது எண்ணெ கொஞ்சோ பிரிஞ்சி வரு மேல எண்ணெ கொஞ்சோ நல்லா மேல வரு அப்ப இன்னா பண்றிங்க அந்த டைம்ல வந் து மூணு கிளாஸ் தண்ணி இப்போ கோ ஒரு கிண்ண கரைச்சு வெச்சிருக்கிங்க அதுன்னா ஒரு மூணு கிளாஸ் தண்ணிய அதுல ஊத்திட்ணு ஊத்திட்டு கொத்தமல்லி போட்டு கொஞ்சோ உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அது கொஞ்ச நேரோ மூடி வெச்சிருங்க அது நல்லா கொதிக்கோ கொதிக்கிற சமயத்துல நல்லா கொதி வ வரும்போது கொஞ்சோ அந்த பச்ச வாசனல்லா போயிட்டுக்கு அந்த டைம்ல இந்த கல்ல பா கா கரச்சு வெச்சிரு கொள்ல தண்ணி கள்ள மாவு அந்த தண்ணி எடுத் து அதுல ஊத்திட்னு ஊதிட்டோனா ஆ ம அத ஊத்திட்டோன்னா ஒரு மாரி வழ வழனு கொழம்பு நல்லா வரு சூப்பரா வரு அது நல்லா கிண்டினே இருக்கணு தண்ணி பதத்திலேயே தா வெச்சுக்கணு ரொம்ப கெட்டியவு ஆவக்கூடாது ரொம்ப நீர்க்க தன்மையாவோ இருக்கூடாது ஓரளவு நா ஒரு நடு தன்மையில கொஞ்சோ ஒரு மாரி நல்லா இருக்கோ அது அத நல்லா கிது பண்ணி கிண்டு பண்ணிட் டே இருக்குபோது ஒரு பத்து நிமிஷோ கழிச்சு சிம்ல வெச்சிடுங்க சிம்லர்ஸ்ல வெச்சுட்டு ஒரு அஞ்சு சி சிம்ல வெச்சி டக்குனு ஆஃப்ட்டு கொத்தமல்லி போட்டு ஏற கிடுங்க அவ்வளோதா சூப்பரா இருக்கோ இட்லிக்குலா அல்டிமேட்டா இருக்கோ இட்லி இட்லிகோ நல்லார் கோ சாமா ச இது சாதத்து கூட சூப்பரா இருக்கும்பா சாதத்துக்கு நல்லா இருக்கும் களி இட்லி நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே சூக்கரம்கிப்பய் இப்ப ரொட்டி நம்ம சட்னியே அரைக்கறோம் இல்லைங்களா லா சட்னி அரைப்பியதுன்னா ஒரு சட்னி அரைச்சுதா சாப்பிடுவே சட்னியோ சாம்பாரோ இப்போ ஒரு நாள் இது செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அஞ்சு நாள் இது ஒரு நாள் செஞ்சு பாக்க சொல்லுங்க அம்மாவ நல்லா இருக்கு இது இட்லிக்கு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க அப்பே சொல்லுவீங்க செம்மையா இருக்குதுன்ட்டு. கே உம் உம் உங்க ஹாபி எல்லா என்ன சொல்லுங்க.
அப்புற ஹேபி எல்லாம் நான் வந்து படிக்கணும் வேலைக்கு போக்கணும்.
உம்.
ஆஹ இப்ப நா படிச்சிட்டுதா இருக்க செகண்ட் இயர் படிக்கிற நான் வந்துட் வேலைக்கு போகணும் அப்படின்றதுதான் மைண்ட் ஃபுல்லா இருக்கு.
அப்ப நா கேட்டதுதா ஹாபி என்ன உங்களோட பொழுதுபோக்கு என்ன.
என்னோட பொழுதுபோக்கு வந்துட்டு எப்பயுமே வீட்லதா இப்பே. எங்கயும் போறதில்ல.
டி வி பாக்க மாட்டீங்களா.
டி விலா டி வி ல பார்க்க மாட்டே மூவல்லா பார்க்க மாட்டேன் போன்தா பாப்பேன் கொஞ்ச நேரம் பாப்பேன் அப்புறம் தூங்கிடுவேன் அப்புறம் அப்புறம் இந்த ஜாப் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணுவே.
அப்படிங்களா சரி சரி சரி. பண்ணுங்க பண்ணுங்க நிஜமாதா இப்ப வந்து இருக்கிற பசங்க வந்து மோஸ்ட்லி வந்து படிப்பு மேல அவ்ளவு அக்கறை காட்ட மாட்டேக்குறாங்க நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு இந்த ஏஜ்ல வந்து ஒரு வயசு பொண்ணா இருந்து எனக்கு இது படிப்புதான் படிக்கணும் நான் கொஞ்சம் வேலைக்கு போகணும் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல்லாம் வந் து பெரிய விஷயம் தான் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ற பசங்க மோஸ்ட்லி இது யோசிக்கிறதே கிடையாது அதான் அப்பா அம்மாதான் போடுறாங்களே சாப்பாடு நம்ம என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா இந்த ஜென்ரேஷன்ல இப்படி நினைக்கிறது எல்லாம் பெரிய விஷயம் தான்ப்பா வெரி குட் நல்லது நல்ல விஷயமாவே நனைக்கிறீங்க. நல்லதுதா உம் என்ன சாப்பிட்டீங்க நீங்க
நான் வந்து கால்ல தோச சாப்பிட்டேன் தோழி. தோச சட்னி.
சட்னிங்களா சரி சரி சரி அம்மா வட எல்லா செய்ய மாட்டாங்களா
ஆஹ் செய்வாங்க தோழி வட செய்வாங்க பருப்பு பாயாசோ அப்படி இல்லைனா பால் பாயாசோ அப்படி இல்லனா பாயாசோ
சரி சரி சரி பருப்பு பாயசம் அந்த பாசி பருப்பு போட்டு வெள்ளம் வெள்ள ளத்த செய்வாங்க நல்லா இருக்கும் அது பாசி பருப்பு ஆ ம்ம் ன்னனு சேமியா சேமியா அதுல கலக்குறவங்க போடற ஆப்சன் அப்படில்லாம் வேணாம் வெறும் ஆஹ் ஆமா வெறும் இத பருப் ள்ளயே வந்து எ ஏலக்கா போட்டுட்டு நல் நல்ல வேக வச்சுட்டு அதுல வந்து வெல்லத்த நல்லா கரைச்சி அதுல ஊத்திட்டு நல்லா கொதிக்கும் போது பால் அதுவு நல்லாருக்கு ஜவ்வரிசி கூட வெச்சுக்லாம்ப்பா அதுல ஜவ்வரிசிய வந்து தனியா வேக வெச்சு அதுல கூட மிக்ஸ் பண்ணிக்லா ஜவ்வரிசி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து ப்ரோட்டீன் அது ம் அது கூட சாப்பல்லா ஜவ்வரிசி அட செஞ்சு சாப்பட்றாங்க அ ஜவ்வரிசியோட வட வ கடைல அதே கூட வட தட்றாங்க அதுல கூட எ எப்டீனா ஊற வெச்சட்றாங்க ஜவ்வரிசி நல்லா ஊற வெச்சுட்டு அத வந்து மிக்சில ஒண்ணும் பாதிமா அப்டி போட்டு அரச்சட்றாங்க அப்றோ அதுல வந்து உ ப்பு கொஞ்சோ போட்டுட்டு கொஞ்சோ சோடா மாவ் போட்டுட்டு வெங்காயோ அ மொளகா பச்ச மொளகா காஞ்ச மொளகால்லா போட்டு செஞ்சுட்டு நல்லா பெசஞ்சிட்டு தாடா மாதிரி தட்டி போட்றாங்க பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்கு அவ்ளோ க்றிஸ்ப்பியாவு இருக் கு ஆமா நீங்க ஒரு நாளு சும்மா ஒரு க்ளாஸ்ல மட்டு ட்ரை பண்ணு ஒரே க்ளா ஸ்ல மட்டு கொஞ்சமா இருக்குமோது மட்டு பண்ணுங் பாருங்க சூப்பராருக்கு ம் ம் ம் அருமையா அ ஒரு நாள் செஞ்சு பாரு அ அம்மா கிட்ட சொல்லுங்க அந்த நான் இப்ப சொல்லி குடுத்தேல்ல கல்லமாவு கொழம்பு
ஆமாங்
ஆ அத சொல்லுங்க ஒண்ணுமே இல்ல இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எப்பவுமே போட்ற தா பட்டலவங்கம் மொளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வெச்சுட்டு லாஸ்ட்ல கொதிக்கிற தண்ணில அது கரைச்சி போட்றணு அவ்ளோதா போட்டுட் டு கொதிக்க வச்சு எறக்கிட்டோனா அந்த கொழம் நல்லா ரெடி இட்லிக்கு சூப்பரா இருக்கு தோசைக்கு நல்லாருக்கு பூரிக்கு நல்லாருக்கு சாதத்துக்கு நல்லாருக்கு வேஸ்ட்டே ஆவாது அந்த கொழம்பு நீ ஒரு டைம் செஞ்சு சாப்ட்டு பாருப்பா நெஜமாதா சொல்லுங்க இந்த மாறி செஞ்சு சொன்னாங்க செய்ங்க ஒரு நாள் செஞ்சுதா பாருங்களேனு செஞ்சு பாருங்க பாருங்க நல்லாருக்கு அந்த கொழம்பு எங்க ஃபேமிலி பேவரட் எல்லாருமே நல்லா சாப்டுவோ அது அ க வாரத்துல ஒரு முறைனா அது செஞ்சிருவோ நாங்க ஒரு சிலர்லா அதுல வந்து இது போட்டு அ நான்வெஜ் கூட போட்டு சாப்ட்றாங்க அதுல சிக்கன் கூட போட்டு சாப் றாங்க சிக்கன் வேக வெச்சு கூட கொட்டிட்றாங்க அது ஒரு வகையா வித்தியாசமாருக்கு நான் மோஸ்ட்லி நான்வெஜ்ல்லா போட மாட்டே அதுல நா இப்படிதா செஞ்சே சாப்டுவே உம் என்ன பண்ணின்னா இன்னைக்கு சாட்டர்டே எதுனா
நாளைக்குதா ஸ்பெஷலா இருக்கு இன்னைக்கில்லா
என்னப்பா
நாளிக்கிதா
நாளிக்கு ஓ சண்டேவனா சாட்டெடேர்லே எதா ஸ்பெஷலில்லைக் கீர வெரும் வாழக்கா பொரியல் அவ்ளோதா
அப்டிதா
கரேட்டு எல்லார் விட்லுயு அதேதா சனிக்கெழம ஆனா ஒன்னு இல்ல அப்டடயே யோச்சிட்டு என்ன செய்யற்துனு யோசிக் ஞாயித் துகெழம வந்தா கட கட கடோவ்ன்னு வேல ஆவுது காலில நான்வெஜ் எடுக்ணு நம்ம மதியான்த்து சாப்பாட் செஞ்சிண கொழம் செஞ்சின்னு ரசொ வச்சிர்ன்ன்ற அப்டீ லைட்டா போய்டுது சாட்டடே ஆனா என்னெ சமைக்கிற்துன் தெரியா ஒரே யோசனியா உட்காந்துட்டுருக்கெ என்னப் பண்றதுன் தெரியாம எதுனா ஒர் ஸ்பெஷலு யார்னா சொல்வாங் ப்பொது யாரு சொல்ல மாட்டாங் எல்லா அதேதா சாம்பார் சொல்றாங்க ரசொ சொல்றாங்க பொரியல் சொல்றாங்க அவ்ளொதா எல்லார் வீட்லியு அப்டிதா போலக்கு நம்ள மாரி ஒர் கொடும் ஆனா நேத்து ஒர்த்தர் சூப்புரா சொன்னாங்ப்பா ஒர் ல தர்பூஸ்ணி இருக்குல்ல
ஆமாந் தோழி
பூஸ்னி தோல்ல கூட்டு செஞ்சிருக்காங்க அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சா தர்பூஸ்ணி தர்பூஸ்ணி உள்ளக்குறது நல்லா ச ரண்டெட்த்து சாப்புட்டு அது தோல் நம்ம சும்மாதான போர்றோ அத மேலக்குறத மட்டு ஒண்ணும் பா திமா சீவிட்டு அப்டே குட்டிக் குட்டிசா அரிஞ்சிட் டு கலக்கா கொட்ட போட்டு செஞ்சாலு நல்லாருக்குமா அப்டே வந்து கூட்டு மாரி சின்ன ப பைத்தம் பருப்புல சேந்து அது ஒர் மாரி கூட்டு மாரி வெச்சி சாப்டுங்கோ அது இன்னு சூப்பரா இர்க்குதுன்ட்றாங்கப்பா சம்மையாக்கிதுன்னாங்கோ ம் நன்றி தோழி அடுத்த இணைப்புல கண்டிப் உங்குள்க்கு வேற என்னன் சொல்லி குடுக்குற நானு நன்றி தோழி என்னோடைய இணைப்பு இணஞ்சதுக்கு நன்றி
நன்றி தோழி
நன்றி நன்றி தோ நன்றி தோழி ஆ நன்றி வச்சிர்ற தோழி